ஆ வணக்கம் சார்
வணக்கம் சார் சொல்லுங்க சார் நீங்க உங்க அனுபவத்த சொல்லுங்க சார் நா நெறையா சொல்லிட்டே சார் நானு ஆமா ஆமா நானு ட்ரெயின்ல ஒரே வாட்டி த்த பாத்திருக்கே ஒரு வாட்டி சென்னைல இருந்து ஹைதராபாத் போகும்போது
சென்னனைைக்கு அடுத்த செஷனு திங்க் சூலூர்பேட்ட நெனைக்கற அங்க ஒரு பைய அ
அப்பதா புது அந்த நார்த் இந்தியன்கார பைய னெனக்கிர சென்னைய்ல இருந்து அப்பதா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு போறா அவ ஹதரா
க்கு அவனுக்கு அங்க என்ன அட்ரஸு எதுமே தெர்ல எல்லா எழுதி குடுத்துருக்காங்க போன்ல தா இருக்கு
ம்
அ அவ வந்து அங்க கே இந்த படிக்கட்டான்ட நின்னு ஃபோன் யூஸ் பண்ட்டு இருந்தா அங்க யாரோ அ அவ கையில வச்சு யூஸ் பண்ணும் போது கச் ச்சியால கைய அடிச்சு ஃபோனு கீழ விலுந்துருச்சு ஆமா ஆ அவனால அந்த வண்டி ஃபாஸ்டா போயிட்டுக்கனால ஒ எதுவு பண்ணமுல்ல அவ பாக்க சின்ன பையனா இருந்தா ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசு அது மாரிதா இருக்கு
ம் ஒன் இது நடக்கு எல்லா ஊருலயு நடக்கு டெல்லில கூட நடக்கு அதலா நா பாத்துருக்க
ஆமா அவனுக்கு எதுவுமே இல்ல எல்லாமே ஃபஸ்ட் டைம் போறா ஹைதராபாத்துக்கு ஃபோன்லேயே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு என்ன பண்ற எது பண்ண ஒன்னுமே தெரியவே இல்ல அப்டே நின்னு முழிச்சுருந்தா என்னாப் பண்ணுனா அதுக்கப்றோ அங்க இருக்க கொஞ்ச கொஞ்ச ஒரு நூறு ரூபா இரநூறு ரூபா அப்டே கையில இருக்க காசு கொடு து நீ அடுத்த ஸ்டே ஸ்டேஷன்ல எறங்கி சூலூர்பேட்டல எறங்கி நீ சென்னைக்கே போயிரு ஒன்ட எந்த ஒரு டீட்டெயில்ஸு இல்ல நீ அங்க போய் யார காண்டக்ட் பண்ணுவன் சொல்லி அவன எறக்கி அமுச்சு விட்டாங்க அங்கிருந்து
ம் ம்
சோ அதுதா நா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தே திருட்டு அது
பாத்துருப நீங்க சொல்றது நானு பாத்துருக்க நீங்க என்ன பண்ணுவானுங்ன்னா ஜம்ப் பண்ணி பாக்கெட்ல வெச்சிருக்கீங்க வெச்சுக்கோங்களே டெல்லில என்ன பண்ணுவாங்கன்னா ஜம்ப் பண்ணி பேக்கெட்டே புடிச்சிலுப்பாங்க பேக்கெட்ல ஃபோன் வெச்சிருக்கும் போது
அ
ஒரு ச சட்ட பாக்கெட்ல வெச்சிருக்காங்க பாத்தீங்ளா கை எடுக்கணு அவசியோ கெடயாது அதயே புடிச்சி இழுப்பாங்க பசங்க பிடிச்சிழுத்துருவானுங்க வெளி இன்னு இந்த டெ டெல்லி வர போது அப்டின்னுட்டு அத சன் ரைஸ்ஸ பாகற சன் செட்ட பாகற நிக்கு போது புடிச்சு இழுத்துருவானுங்க பாத்துருக்க அதுல அதெல்லா நடக்கதா செய்யு இது நா என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே எங்கிட்ட ஒரு டைரி இருக்கு அ டைரில எல்லா நம்பரு இதல்லா எழுதி வெச்சுருப்ப பர்ஸ்ல இருக்கு ரெண்டு மூணு இடத்துல இருக்கு பணமு ரெண்டு முணா ஸ்ப்லிட் பண்ணி வெச்சுருப்ப நானு என் ஃபோனே போனாலு எல்லா டீட்டெயிலு என்னால எடுக்க முடியு அப்ற ஈமெயில்ல ல முக்கியமான ஈமெயில்ல என்னெல்லா சோர்ஸ் இருக்கோ எல்லாமே நா என்னோட இதுல வெச்சுருப்ப நானு இது காணம போனாலு வந்து அத அத ரெக்கவர் பண்ணுறதுக்கான இதெல்லா ஆப்ஷன் ஆல்ரெடி வெச்சுருக்கு ப்ப நானு போன் பண்ண என்ன பண்ணு ஃபோன் பண்ணா என்ன பண்ணு இப்ப நான் ரீசென்ட்டா நாக்பூர் போன போது எ போன் டிஸ்பிளே ஒடஞ்சி போச்சு டிஸ்பிளே ஒடஞ்சி போச்சு கு யாருக்கு போஃன் பண்ண முடியல ஏக்கா இது இல இதுல இருக்கு ஆனா டைரில ஃபோன் நம்பர் இருந்தாலு இங்கே டிஸ்பிளே வரல எனக்கு எங்க சரி பண்ரதுன்னு தெர்ல நெட்ல புடிச்சி அப்றோ இப்ப கம்பெனிக்காரன்ட கேட்டு அ எங்க டிஸ்பிளே மாத்தறது அப்டின்னு கேட்டு ஒரு நல்ல கடையா பாத்து போய் அங்கே போய் டிஸ்பிளே மாத்தி தி அவண்ட பேரம் பேசி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூணாயிர ரூபா சொன்ன ஆயிரத்தி ஐநூறு பாக்கி டிஸ்பிளே மாத்தி ஆ அல்லா அது அது இல்லமா லாங்குவேஜ் வர தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த
இது வந்துரு வந்துரு நம்ம ஐடியா வந்துரு தனா அனுபவங்கள் தா வெளியில போம்போது நெறைய அனுபவங்கள் கற்றுக்கலா நெறைய மனிதர்கல பாக்கும்போது நெறைய விஷ்யங்கள் ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு சிந்தனைகள் அப்போ நீங்க நேறைய மனிதர்கள பாக்கும் போது நம்மள பத்தியே யோசிக்க மாட்டோ எதிராளி பத்தி யோசிக்கிறோ ஆம நம்ம நம்ம பிரச்சனைகள் நம்ம ஒருத்தர் கூட இருக்கிற ஆ நட்பு எல்லாமே பாத்திங்கனா நம்ம எல்லாருமே ஒரு பாய்ண்ட் ஆஃப் வியூ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நாம கஷ்டப்ட்றனே நம்ம பேசுவோ
ஆனா எதிராளி என்ன மனநிலையில இருக்காங்கன்னு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாது அவ மனில புரிஞ்சுக்கணுன்னா வச்சுக்க முச்சுக்கங்களே நா நென்ச்சுட்டு இருப்பே ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கே எனா இ வாழ்க்க கைல முப்பதாயிருவா வச்சிருப்பே ஆனா என்னா வாழ்க்க எப்டி போய்ட்டு இருக்குமே காசு இல்ல சரியா சாப்பாடு இல்ல அவ்ங்க ஒருத்த பாத்தோ அங் பிச்ச எடுத்துட் இர்ந் ப்பா இல்ல யாராச்சு ஒரு இது பண்ணிட்டு வந்து இருப்பா இல் நீங்க சொன்ன மாரி ஒருத்தே இன்னோ அழுதுட்டு வந்துட்டு இருப்பா போத்தன்னு ஒரு மனநிலையில இருக்கம் போது அவுங்க பேசும்போது அங்க பிரச்சனைகளல்லா பேசும்போது எவ்வளோ தா மூஞ்ச பாத்துட்டு வரது அப்போ நம்ம எவ்வளோ பரவாலையே நம்ம நல்லா தான இருக்கோ அப்டின்னு நம்மகு தோணு அத இன்னொரு வந்து எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்த நம்மட சண்ட போட்டா கூட கோவ போட்டா கூட ப்போ ஆரம்பத்தில நம்மளுக்கு கோவோ வரு இப்போல்லா ப்போ அவனுக்கு என்னோ பிரச்சன நல்ல தா பேசிட்டு இருந்தா ஏதோ அவனுக்கு ஏதோ பிரச்சன போல இருக்கு அதுனால நம்ம அ நம் அமைதியா இருக்கணு நம்ம உம் உங்களோட சண்ட போடக்கூடாது அப்டின்னு போயிட்வோ அந்த எண்ணங்கள்லா எப்போ வருன்னா நம்ம நிறையயார்ட்ட பேசும்போது தா வரு இலீஷிய ஒடனே வந்துறது நெறையா பேசணோ நெறைய மக்கள் பேசும்போது நெறையா பேச பேச தா நம்ம மக்கள மனிதர்கள புரிஞ்சுக்க முடியு நம்ம அது எனக்கு நெறைய அனுபவோ கெடச்சு இருண்டாலு மனுஷந் தா எனக்கு கோம் வரு அந்த சீக்கிரமா அதுக்கு ரெகவர் ஆயிருவ நானு ரொம்ப நேரோ ஓ ஓ நம்ம நம்ம தப்பா பேசுறோ ஏதோ அப்டின்ட்டு அது வந்துரு ஆட்டோமட்டிக்கா நார்ம ஆயிரு பாஸ்டா நார்மல ஆகி ஏ சாரிடா மனிச்சிரா அப்டின்னு போடா ஓப்பனாவே நன் வேணான்ற சாரிப்பா மன்னச்சதோ மதில் வந்துட்டன்ப்பா ஏதோ மனச சரில அப்டின்னு வந்துடுவ
அதனால அது அனுபவங்கள் டிராவல் பண்ணுவு பஸ்ஸு ட்ரெயின்னு இல்ல நெறைய மனிதர்கள்ட்ட பேசம்போது அது யாராவேனா குழந்தையாவு இருக்கலா தெரியவெலா இருக்கலா வைசுவித்தியாசோ இல்லாம நெறையா காம்ணா இது பண்ண மோயி உங்களுக்கு நல்ல அனுபவோ கெடைக்கு அது பழக்கமா வச்சுக்கிறது நல்லது
ஆ ச அதா எப்பவுமே நம்ம மேல உழங்வ்கள பாக்க கூடாது நம்ம கீழ உள்ளவங்க தா பாக்கணு
நா சொல்றது மேலே கீழல்லா கணக்கு கெடயாது அப்டில்லா கெடயாது எனக் தெரிஞ்ச ஒருத்தரு எ ஃபீல்டில மார்க்கெட்டிங்க ஆல் ஒருத்தர்க்காரு சேல்ஸு
ம்
அவரு வந்து என்னோட மோசோ அவரு அவர் வந்து ஜாலியா போய்ட்டுவாரு சார் நல்லாருக்கீங்களா சாப்ட்டீங்களா என்ன எங்க போறீங்க அப்புட்லா பேசுவாரு அவங்க யாருனே தெரியாது டெல்லியில எவ்ளோ ஹெல்ப் காஷ்ட் கஷ்ட பட்டுட்டு இருக்கோ நின்ட்டு தண்ணி இந்தாங்க குடிங்க தண்ணி குடிங்க ஆ இந்தாங்க எதோ கையையில சாப் டுங்க இந்தாங்க சாப்டுங்க வச்சுகோங்க அப்டின்னுவாரு அப்பறம் சார் நல்லார் அவர் வந்து நார்மலா நம் தெரிஞ்ச மாரி எல்லாத்திட்டையும் பேசுவார் அவர் நார் ஆ யார்கிட்டையும் வந்து ஆ மெட்ரோல ட்ராவல் பண்ணிகிட்டுருக்காருன்னா எதாவது கீழே விழுந்துடுச்சு அவர்து எனக்கு வழி தெரிலங்க அப்டின்னு ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு என்னங்க பிரச்சனை வ வழி தெர்லலையா வாங்க கூட்டிட்டு போறேன் எங்க போகணுன்னுவாரு
அவர் வந்து நார்மலா எல்லார்ட்டையும் பேசுவாரு ஏதோ சாப்டுங்க குடுத்துங்க எத்துக்குன்ணுவாரு ஒருத்தர்ங்க சார் ஏதோ எதிர்பார்க்கற சார் உங்களுக்கு என்னவேணும்னு கேட்பாரு அப்டி அவர் வந்து எல்லார்ட்டையும் நறையா பேசுவார் அதனால் அவருக்கு என்னன்னா அவர்றியாமலே அவருக்கு நறைய உதவிகளும் கிடைக்கும்
அவரு ஏதாது பிரச்சனை இருக்கும்போது உதவிகள் கிடைக்கும் அவக்கு என்னன்னா கேட்டன் சார் உங்கள எங்கயோ பாத்திருக்கேன் அப்டி இல்லங்க அவுங்கள நியாபகம் வச்சிருப்பாங்க
அவுங்க நியாபக வச்சுக்கிட்டு நீங்க பாத்துங்க சார் நீங்க நீங்க பண்ணிங்க சார் நீங்க அப்டின்னுவாங்க அதெல்லாம் கண்ணுல பார்த் த்த சொல்ற நா சொல்றதில்லை அவ கூட டிராவல் பண்ணும் போது அவ அவருக்கு நடக்கிற இதெல்லாம் நா கேப்ப எனன் தெரிஞ்சுங்களா சார் தே யாருனு தெரில எதோ பண்ணியிருப்பாங்க அப்டின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த மாரி சார் நீங்க வந்தீங்களா சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னுுவாங்க அது மாதிரி அவ எதிர்பார்த்து பண்ணல எது எதிர்பார்க்கல ஆனா அவருக்கு ந அவுங்க அவுங்க இ திடீனு உங்கள் ஊர்ல போய்ங்க ஹோட்டல் தெரியலாங்க அப்டின்னு என்ன பண் அப்டின்னா ஒருத்தரு ஒரு வந்து போன் பண்ணி சார் ஆமா சார்ப் நம்பர் வாங்க பொறுப்பா உங்க போன் நம்பர் வாங்கி வச்சுப்பாரு போன் பண்ணி அந்தஊருக்கு வந்து போன் பண்ணி கேப்பாரு எப்டிஇருக்க நல்லா இருக்குங்கில்லா கோப்பாரு அப்டி இருக்கும்பது இந்த ஊர்ல போய்ங்க வழி தெரிலங்க அவங்க என்ன சொல்ல ஒன்னும் கவல படாதிங்க சார் வீட்டுக்கு வாங்க சார் உங்க ஹோட்டல் ரூம் தான் சார் எல்லாமே பண்ணித்தர சார் ந அப்டின்னுங்க அவர் என்னன்னா அவர் எந்த வித இதுல அவரு எந்த தொழில் பா்கக்குறாங்க தொழில் வேதமோ எந்த நட்போ எதுவும் இருக்காது நட்பு இந்த மாதிரி ரோட்ல பார்த்த நட்புகள் இந்த மாரி பேசுகற நட்புகள் தான் உண்மையா இருப்பார் என்னன்னா உண்மையா உண்மையா செய்வார் மனசார எதான் செய்வார் இவனுக்கு இ என்ன கிடைக்கும் செஞ்சா நாளைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்டின்னு அவர் செய்ய மாட்டாரு
அவ அந்த மாதிரா அந்த மாதிரி ஆட்க்கலாம் நம் பார்த்தோனே ஆச்சரியப்பட்ட நான் இப்டி ஒரு மனுஷன் அப்டின்ட்டு வித்தியாசமான ஒரு கேரக்டர்க்கு அப்படின்னா ஆனால் அவரை பார்த்து நம்ம அந்தளவுக்கு போலனாலும் ஓரளவுக்கு நம்ம கான்டாக்ட்ஸ் வச்சுக்கணும் சும்மா இருந்தான்னா எதிர்பார்க்காத ஒரு கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல இருக்கீங்களா என்னொ ஒரு மனுஷனுனை புரிஞ்சுக்கணும் அவனுக்கு இடம் கொடுக்கணும் அவன் பிரச்சனை இருக்கணும் அது சின்ன குழந்தையா இருந்தாலும் அ பிரச்சனைதான் அது சின்ன குழந்த சாக்லேட்க்கு அழுதாலும் பிரச்சனைதான் அது ஏய் பே ஆ ஐய அப்டின்னு அதது சொல்லக்க கூடாது அதுக்கு அது பிரச்சனை இன்னொன்னு பார்த்தா குழந்தைங்க தூங்குது அதுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு ஏதோ அதுல தொந்தரவு பண்ணுது அப்ப அது அந்த குழந்தை என்ன அது அழுகுதுன்னா அவ எவ்ளோ பெரிய தொந்தரவு அந்த கொழந்தைக்கு அத பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சன அதே மாரி இன்னொரு சூழ்நெல நா ஒன்னு கவனிச்சேன் நா ஒரு கோயில்ல நடந்து போயிட்டு இருந்தேன் சாமி கும்புட்டு மனசு கஷ்டமா சாமி கும்பிட்டே போறே என்னடா வாழ்க்க இப்டி இருக்கு அப்டின்னு ரிருக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வந் து தீச்சட்டி புடிச்சிட்டு வருது தீச்சட்டி புடிச்சிட்டு வருது து என்னடா தீச்சட்டி புடிச்சிட்டு வருது அனா அது ரெண்டு பேசிக்குதுங்க எனக்கு ஏன் டி தீச்சட்டி புடிச்சிட்டு வர இந்த எக்ஸாம்ல எனக்கு ஃபிசிக்ஸ் லேப் மட்டும் வரக்கூடாது அதுதா நா தீச்சட்டி புடிச்சிட்டு வர அவ அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சன இருக்கு ஒன்னு இல்லாத ஒரு பிரச்சன அது டீச்சயை டி சி சி பிசிக்ஸ் லேப்ல எனக்கு வந்துரக் கூடாது பசக அது உண்மையோ பொய்யோ அது சொல்ற மனசுல அது போல சின்ன பொண்ணு தாது நாம யோசிக்றோம் நாம தா பெரிய பிரச்சன அந்த பொண்ண பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய பிரச்சன அவங்களுக்கு ம் அது எப்டு டிப்ரஷன் ஆவது இந்த தற்கொல பண்ணிக்கறது டீட் டெட் எழுத முடியாம தற்கொல பண்ணிக்கறது ஆனா மனிதர்களுக்கான இத வந்து நம்ம குடுக்கணும் அந்த மனிட்ஸ் அந்த மிருகத்துக்கான மிருகமோ மனுஷனோ அதுக்கான இத நம்ம குடுக்கணு அப்டின்றது அவர்ட்ட பாத்து நா கத்துக்கிட்டே நான் ஏதோ விதத்துல கெடைக்குது ஏதோ ஒரு விதல விதைகள் கெடைக்குது அந்த மாதிரி மக்கள் பழகுறது அதனாலயே நெறைய போய் ரோட்டில் போய் நின்னு பேசறது காய்கறிக்கு போய்டா அவன்ட்ட போய் எவ்ளோ வெல என்ன எவ்ளோ என்ன மீன் வெல என்ன அந்த ஊர் மீன் வெலருக்குது என்ன இருக்குது காய்கறி வெல என்னருக்கு நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க ஆட்டோக்காரகிட்ட போனா ஆட்டோல எப்டி ஓட்டுறீங்க அவங்கட்ட பிரச்சனைகள் நா சொல்ற தமிழ்நாட்டில மட்டு கெடையாது இருந்து ம ம வெளி மாநிலங்களையும் சொல்றேன் எ மொழிய தெரியலன்னா கூட இந்தி கொஞ்சோ கொஞ்சோ பேசுவே ஸ் அவன்ட்ட பேசுவே நா கான்டக்ட்ல கொண்டு வருவே அவன் பிரச்சன என்ன அவன் என்ன பண்றான் அவனுக்கு ஒரு சந்தோஷோ நம்மள போம்போது பரவாயில்லா சார் நா பாத்து நீங்க வரும் போது எனக்கு கால் பண்ணுங்க சார் எதா இருந்தாலு நா பாத்துக்கறே கூதல் சாதாரண ஆட்டோ டிரைவரு சார் நீங்க நீங்க எப்ப வந்தாலு பாம்பேக்கு வந்தா எனக்கு கால் பண்ணுங்க சார் நா உங்களுக்கு வந்து இங்கே தா கூப்பிட்டுக்கறே சார் இதா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறே சார் நம்ம கூப்பிட போறதில்ல இது பண்ணற போறதில்லை அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை குடுக்குறே பாத்தீங்களா அதுதா இது அது ரிப்பீட் நம்ம ஏதோ ஒரு எடத்துல கெடைக்கு அது மாரி நட்பு ஆ நண்ப எது எதிர்பார்க்காம நம்ம செய்யும்போது அத நம்லறியாமலே வந்து சேரு
சார் மக்கள் கூட நம் எவ்ளோ பேசுறோமோ அவ்ளோ வந்து
ப்ரோ வந்து
நெருக்கமாயிரு நீங்க சொன்ன மாரி நானு எப்போ ஊபர்ல எங்கேயாச்சு போவே சும்மா போ காதல ஃபர்ஸ்ட்லா போகும்போது காதுல ஹெட் செட் மாட்டிட்டு பாட்டு கேட்டு இப்ப வொய்ப் எல்லா அப்படல்லா போறதில்ல டிரைவர் கூட்டு சும்மா என்ன பண்றீங்க எது பண்றீங்க
நா அப்டிதா நெறைய டேக்சி பிடிப்பே ஆட்டோ பிடிப்ப ம் ம் ம் நானு அதே தா பண்ணுவே டாக்ஸி ட்ரைவர்ட்ட பேசும்போது பேசிடுறே என்ன கஷ்டப்படுறதுங்க என்ன எந்த ஊரு என்ன பண்றீங்கன்னு அவ கேட்டுட்டே போனான் ஜாஸ்தி இருபது ரூபாய் கேட்டால் கொடுத்துருவேன் இருபது முப்பது ரூபாய் கேட்டா கூட பரவில்லை சேர்த்த கூட வரல வாங்கிறாங்க போங்கன்னு கொடுத்துருவேன் அந்த மாரி க இது இருக்கும்போது நல்லது நம்மளே நம்ம தயார்படுத்துக்கிறதுக்கான இது அவுங்ள இது பண்றதுக்கு இல்ல நம்மள நம்ம தயார்ப் படுத்துதற்கான இந்த பிரச்னைகள நீங்க நறைய இன்புட் இந்த மாரி எடுக்கும் போது அன்னைக்கு வந்து நம்ளறிய மனசு அதா சமாதான படுத்தும் ஒன்னு கவலப்படாத நல்லா இருப்ப நீ நல்லா இருப்ப நம்மள நம்ம பிரச்சன சரி ஆயிடு அப்டின் நம்ம நம்மள தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு விட்டி தா இது எல்லாரு யுத்தி என்னோட யுத்தி நா சொல்ற சில பேருக்கு சரக்கு அடிச்சா தூங்கிருவானுங்க அது செய்னு அது மாரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு நம் இது ஒரு யுத்தி நம்மள அமைதியாக்குமா மனச அமைதியாக்குறதுக்கு ஒரு யுத்தி அந்த மாரி ஒன்னு ஒன்னு
ம் ஓகே சார் உங்களுடன் பேசது மகிழ்ச்சி தொடர்ந்து பேசுவோ நம்ம
சேரி ஓகே சார் தேங்க்யூ சார் நாளைக் பேஸ்லாங் சார் ஓகே ஓகே ஓகேங்க சார் தேங்க்யூ